ஹலோ
நல்லா இருக்கியாடா
ஆ நல்லா இருக்கேங்க்கா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கன்டா
சேரிங்க்கா வேலையெல்லா முடிஞ்சிருச்சா
ஆ இல்லப்பா இன்னு கொஞ்சொ இருக்கு இந்த துணி மடிக்கிற டாஸ்க் எல்லா இருக்கு
ஓ சேரி சேரி
இன்னக்கி தொவச்ச துணி
ப்ரொஃபஷ்னல் ஒர்க் முடிச்சதுக்கப்றொ பர்ஸ்னல் ஒர்க்கு அதுக்கே டைம் சரியா பொய்ருது
ஆமா ஆமா அந்த டியூட்டியே போய்ருது அது செல டைம் எக்ஸ்டெண்ட் வேற ஆகு நமக்கு திரும்ப ஏழு மணி எ ட்டு மணி வரைக்கு நடுவுல பிரேக் ப்ரேக் எடுத்துக்லா பட் டிருந்தாலு மத்த வேலய முடிச்ட்டு வந்தாலு இந்த வேலக்கி திரும்ப யாரா மெசேஜ் போட்டாங்கன்னா அந்த வேலய திரும்ப கண்ட்டினியூ பண்ணி முடிச்சு குடுக்குணு
சேரி சேரி இன்லாஸ்லா யாரு கூட இல்லையாங்க்கா
ம் இன்லாஸ் இருக்காங்க மாமியார் இருக்காங்க மாம்னார் எறந்துட்டாங்க
ஓ சேரி சேரி
அதனால இருந்தாலு அவங்க வந்து ட்டு வெளி வேல அதுக்கே சரியாய்டு இப்ப வீட்டு வேல நாம தா
சேர் சே மாடுல்லா இருக்குங்ளா
ஆ இருக்குப்பா
சே சே அவுங்களுக்கு அப்ப அந்த வேலையே சரியா போய்ரு
ஆமாம்மா
ம்
அதனால நம்ப குக்கிங் கீளீனிங் அதல்லா நம்ம டாஸ்க்
சேரி சேரி மெயின் வேலயே இத்தான குக்கிங் கிளீனிங்ளா
கரெக்ட்டு தா அந்த நாளில எந்திரிச்சு அவசர அவசரமா சமைக்றது செரி அதுக்கப்பறமா அத கழுவி வெக்கிற கொடுமையு செரி
ஆமா ஹெல்ப் பண்ணுவாங்
ம் அப்பப்போ
ம்
அப்பறோ வீடு சுத்தம் பண்றது அப்டின்ட்டு இதுலயே ஓடிடு
அதா அதா
அது வீக்லி ஒன்ஸ்சு மேல அட்லீஸ்ட் அட்டுர எல்லா டீப் கிளீன் பண்ணலன்னா வேலேக்கே ஆகாது அவங்க கூடு கட்டி அவங்க வீட ஆயிடுறது
ஆமா
அடிக்கடி வேற ஹாய் சொல்லுவாங்க எட்டி பாத்
ஆ ஆ அம்மா வீட்டுக்கெல்லா போலியோ இத்தானே இப்போ
ஆ போனப்பா பா லீவ் பாப்பாக்கு லீவ் தான
ம் ம்
அதனால போய்ட்டு வந்தே ஒரு டூ வீக்ஸ் இருந்துட்டு வந்தே
செரி செரி ஆ
அப்றோ அப்கமிங் மேரேஜஸ் எல்லா வருதா அதனால அம்மா வீடு சைடு தா வந்திருக்கு அதனால அந்த சைடு போனு மறுபடியு
இப்போ என்ன இந்த சித்திர மாசம் இந்த அவ்ளோதா முடிஞ்சிருச்சு அப்டி குத்தனம் போல முஞ்சுச்சு அதுக்கப்பறோ ப்புல்லா ஆ இனிமேட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் தா
ஆமா வந்தா எல்லா வரிசையா வரு
ஆமா ஆ நமக்கே எச்சே என்னடா எந்த பங்க்ஷன் வர்லயே அப்டினு போர் அடிக்கும் இல்லேனா ஒரே பங்கஷனா நம்பளால போவே முட காலையிலயு பங்க்ஷன் சாப்பாடு சாப்ட்ற மாரி இருக்கு மத்தியானமு பங்க்ஷன் சாப்பாடு சாப்பிடற மாரி இருக்கும் அதனால நமக்கு அது ஒரு மாரி ஆயிரு
நைட்டு விட்டுட்ட
வந்தா கன்டின்யூஸ்ஸா வரும் சலுப்பா இருக்கற அன்னக்கு எதுவுமே வராது
ஆ அதா இந்த ரிசப்ஷன் ரிசப்ஷன்ல்லாம் ஈவினிங் தானே வெக்கிறாங்க எ காலைய வெக்கிறாங்க அதனால காலையிலல்லா கெடையாது மதியம் ஈவினிங்
ஆமா கா
அப்படித்தா வெக்கிறாங்க எல்லாரு ஏன் காலையில வைக்க மாட்டேக்கிறாங்கன்னு தெரியில சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஈவினங் டைம்னா கொஞ்சம் வெயில் இல்லாம வ இதா இருக்குன் நெனைக்கிறாங்களோ என்னவோ
கு சரி சரியா இருக்கும் அந்த டைம்
போறத்துக் காட்டுட்டு கஷ்டமா தான இருக்கும் டே டைம்ம விட
அ டே டைம்ல ஒர்க்குக்கு போறவங்கல்லா வந்து அ வர முடியாதுல்லைங்கா அதனால ஈவினிங் டைம்மு வெப்பாங்களாருக்கு
ம் ஹும் அப்படின்னா வீக் எண்ட்ல தானன வைக்கணு வீக் டேலே வைக்க கூடாது
அது கரெக்ட்டு தா
எல்லாத்துக்கு அப்பதான கம்ஃபர்டபுளா இருக்கு எல்லாரு வேலைக்கி போறாங்கன்னு வச்சுக்கோ அப்ப சாட்டர் சண்டேனா நல்லாருக்கு ஆனா எல்லா நாளும் முகூர் த்த நாள வராதுல்ல அந்த பிரச்சனைக்காவத்தா எல்லா தூக்கி வச்சப்பட்றாயிங்க நடுவுல
ஆ ஆமா
ம்
ஆ ம்
அப்புறோ ஊர்ல வெயிலெல்லா எப்படி இருக்கு ஆ தூங்கிட்டேங்கப்பா
சேரி சேரி இங்க வெயிலு செம்ம ப்ப செம்ம வெயிலுங்க்கா படுத்தி எடுக்குது
நைடெல்லா தூங்க முடியுதா
என்னமோ அப்பிடி மேல வீடு இல்ல இப்ப நம்ம வீடு மேல தா இருக்கு அதனால ஹீட்டா தா இருக்கு என்ன பண்றது கொஞ்சோ அப்பப்ப ஏ சி இருக்கு அதுல படு படுக்க வச்சருவே பாப்பா தம்பிய அப்புறோ அதனால கொஞ்சோ பரவாயில்லங்கா
ம் இருந்தா இந்த வெயிலுக்கு ஏ சி இல்லன்னா ஒண்ணு பண்ண முடியாது நா மதியோ தூங்குனாலே கொஞ்சோ ஏசி போட்டு உட்டுருவே ஏன்னா மதியோ இருக்கற சூடு செம்ம ஹீட்டு அப்புறோ நைட்டு அதுக்கு மேல அப்படி ஃபுல் ஹீட்டு மேலருந்து எறங்குது
அந்தாதா ம்
அட்லீஸ்ட் போட்டுட்டு கொஞ்சோ ரூம் கூல் பண்ணிவுட்டு அப்புறோ ஆஃப் பண்ணிட்டா கூட தூங்கிர்ல அதுக்கப்புறோ தெரியாது அதுக்கப்புறே ஃபேனா ஃபுல் ஸ்பீடா வச்சா போது அப்டியே தூங்கிர்லா
து
ம் அ ஆனா வெயிலு வெளியே போயிட்டு வந்து ட்டு உள்ள உக்காந்தா கபக்கப்பக்கபனு வேத்து போயிருது ஃபேன் இல்லன்னா உக்காரவே முடியல
ஆமா மொதல்லல்லா எனக்கு வேரு வேர்க்காது இப்பல்லா ஆ சும்மா கிச்சனுக்குள்ளார போய் நின்னாவே அப்பிடி வேர்த்து ஊத்துத்துங்கா
ஆமாடா சமைச்சு முடிச்சுட்டு வரமோத் சமைக்கிறதுக்குள்ளயே நா நாலு தடவ மூஞ்சுக்கழுவிடுவே
ஆமா காலையிலே சமைச்சிட்டோன்னா பிரச்சனயே இல்ல இந்த மதியானோ வெ யில் அ அங்க ஒ அடுப்புகிட்ட நிக்கவே முடியலங்கா
அதுவு சுத்தமா முடியல என்னால்லா ஏதாவது ஒரு டிஷ் னா பரவால ரெண்டு டிஷ்லா பண்ணிபுட்டோம்னா முடிஞ்சு போச்சு கத அது அந்த ஒரு மண் நேரோ கிச்சன உட்டு எப்போடா வெளிய வருவோன்னு இருக்கு
ஆமா நான்வெஜ் செய்ற அன்னைக்கில்லா போட்டு படுத்தி எடுத்துரு
ஆமா அது ஃப்ரையெல்லா பண்ணிரவே கூடாது ஏக்காரணத்துக் ன்னா அவளோ தா
ம் ஆமாக்கா ஆமா நான்வெஜ்ல்லா நல்லா சமைப்பீங்ளா
ரொம்ப வெரைட்டியெல்லா செய்ய மாட்டப்பா எப்பவு ட்ரெடிஷனலா செய்யறதுதா
ஆ ஆ சேரி சேரி என்ன மாரி செய் ஏங்க ம்
ஆ ம் சும்மா அப்டியே இஞ்சி பூண்டு போட்டு ஆ அப்டியே வணக்கி விட்டு ஆ அப்பறமா தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சிட்டு அப்பறோ அந்த தண்ணி எடுத்து கொழம்பு வச்சிருவே தண்ணிய அப்டியே அப்டியே கறி இருக்கும் போதே செலவ ஊத்தி கொதிக்க வுட்டு தண்ணிய அந்த தனியா எடுத்துட்டு கறிய அப்டியே தாளிச்சி வுட்டு அப்டி கொஞ்சோ செலவு போட்டு அப்டியே ட்ரையா வச்சிர்றது
சேரி சேரி்ங்கா பிரியாணி எல்லா செய்வீங்களா ஆ இல்ல பிரியாணில்லா நல்லா செய்வீங்களான்னு கேட்டே
ஆஹ நோ நாம வெஜிடபுள் பிரியாணி வேணா செய்வே அதிகமா நா நான்வெஜ் பிரியாணி அதிகமா நா செய்யறது இல்ல ஏன்னா மாமியார் செய்வாங்க அதனால நா விட்ருவே அவங்க செக்க்ஷனுக்கு நா ஹெல்ப் மட்டு பண்ணுவே
ம் ம் ம்
அப்பறோ நாம வந்து தனியா நான்வெஜ் பிரியாணி பண்ணது இல்ல இது வரைக்கு பண்ணத நின்னு வேடிக்க வேணா பாப்பே கடைசி வரைக்கு ஆனா பண்ண மாட்டே
சேரி சேரி சேரி அதா அப்பறோ மத்த ஹெல்ப் எல்லா அப்பறோ நம்ப தான பண்ணி ஆகணு
ஆமா ஆமா கரெக்ட்
தேவையான அவங்க சும்மா இப்டி அப்டின்னு பெரட்டி விடுறது மட்டுந்தா ஆமா அதுப்பெல்லா அப்பறோ நம்ப தான செய்யணு
இஞ்சி பூண்டு உரிக்கறதுல இருந்து அர ச்சி குடுக்கறதுல இருந்து டொமேட்டோ ஆனியன்
அரிசி ஊற வைக்கிறது அப்பறோ ஆனியன்க்குலா கட் பண்ணி குடுக்குறது எல்லா அந்த எடுபுடி வேலைய ஆ புதினா பறிச்சி குடுக்குறது பச்ச மொளகா கீறி குடுக்குறது வரைக்கு எல்லாமே நம்ப இது அந்த அந்த நெய்யு எண்ணெய்யு ஊத்தி க அதெல்லா போட் டு அத ஃப்ரை பண்றது மட்டுந்தா
ஆ அவங்க டாஸ்க்
ஆமா அது ஒண்ணு மட்டு அத செஞ்சிட்டு நம்பதா வந்து கிட்சன்லயே நம்பதா செஞ்சோ அப்டின்னு அவுங்க பெருமையா இது பண்ணிக்கிறது மட்டுந்தா அவுங்க டாஸ்க்
கரெக்ட் இன்னக்கி நான்தா பிரியாணி செஞ்சே எப்டி இருக்கு அப்டின் கேப்பாங்க
நம்ப எதுவுமே செய்யாத மாரி கிரெடிட் எல்லா வாங்கிட்டு போயிட்றது எல்லார் வீட்லயு இதேதா
அது ஒண்ணு பண்ண முடியாது
ஆமா வேற வழி இல்லயா
மதர் சன் சென்டிமெண்ட்ட ஒன்னு வந்தாலு பண்ண முடி
ஆமா ஆமா ஆ இதுல வேற என்ன அம்மா கைப்பக்குவோ யாருக்கு வராது அம்மா மாரி யாரலயு சமைக்க முடியாது அம்மா சமையல்தா
அப்டியா ஆமா ஆமா அவங்கதா சூப்பரா செய்யறாங்கன் நாமளு ஜால்ரா தட்
அப்டின்னு சொல்லிட்டாங்க எங்கள அப்டின் சொல்லிட்டம்னா கிச்சன்ல இருந்து எஸ்கேப் ஆயிறலா கிச்சன் டாஸ்க்ல இருந்து அதாவது குக்கிங் அந்த இது மட்டு ஆ ம்
நீங்க டின்னர் பண்ணாதா சூப்பரா இருக்கு நீங்களே பண்ணிருங்களே அப்டின்னு சொல்லி
ஆமா ஆமா ஆமா அப்டி சொல்லிக்கலா நீங்க செஞ்சாதா உங்க பையனுக்கு புடிக்குது அதனால நீங்களே சமைச்சிரு
அ அ நா எல்லா ஹெல்ப்பு பண்றே அப்டின் சொல்லிர்ல்லா அப்பிடி பிட்டு போட்ருனு
ம்
அப்ப அவங்க நனப்பாங்க சரி அதுவே எல்லா பண்ணிருதுல்ல நம்ம தாலிச்சு விட்ற வேலயோட வேலை தானே அதை பண்ணிர்லா நம்ம அப்டி நினச்சுப்பாங்க
ஆமா
செரி திரிட்டா அவுங்களே எடுத்துக்கிட்டு போ
ம் ஆமா அப்பதா நமக்கு வேலை இல்ல
ம் அங்க குட்டீஸலா சாப்டுவாங்களா நல்லா
ம் இவங்க வந்து நான்வெஜ் தான்கா நல்லா சாப்பிடுவாங்க சிக் இது வெஜ்ஜ விட சிக் க்கன் தா அதுல பிடிக்கு மட்டன் கூட அதிகோ சாப்பிட மாட்டங்க அப்புறோ ஃபிஷு சாப்புடுவாங்க
எங்க பாப்பாக்கு ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்கு எப்ப பாத்தாலு ஃபிஷு ஃபிஷுனே கேப்பா ஃப்ரை பண்ணி குடுத்துர்ணு தோசை கல்ல போட்டு குடுத்துருவே கொஞ்சோ குழம்பு வச்சு ட்டு மீதி கொஞ்சோ வந்த அவளுக்கா அப்டி ரைட்டு மசாலா தடவி ஃப்ரீசர்ல வெச்சிருவே ட்லி இது ரெண்ட் நாளைக் ஒரு தடவ ரெண்ட் ரெண்ட் பீஸ் போட்டு குடுத்துட்டம்னா ஆ ஃபுல்லா சாப்ட்ருவாங்க
ம் ம் சேரி இப்பில்லா ஒன்னு இந்த மாதிரி எதாவது புரோட்டீன் உள்ளத ஆ தல்னா எதோ தல்னாதானே அப்புற என்ன பண்றது ம்
அதுதாம்பா எப்படியோ அவங்க வயிறு கொஞ்ச நம்மனு ஹெல்தியா குடுக்கணு அதான் மெயின்னு
கடையிலலா இத்தனைக்கும் வாங்கி குடுக்காது ஏதது இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா கூட பிரச்சனை இல்லைங்க்கா
ஆ என்ன பண்றதுப்பா இப்பலா அடிக்கடி ஒடம் சரில்லாம போயிருது கொஞ்ச சத்த சாப்ட்டா தா அட்லீஸ்ட் கொஞ்ச தாங்குற சக்தியாது இருக்கு
ம் ம் ஆமா
சேரிடா
சேரிங்க்கா ஊருக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க
கண்டிப்பா வரண்டா
ம்
சேரி எல்லாரு வெயில்லந்து கொஞ்ச பாதுகாப்பா இருங்க ம்
ஆஹ ஓகே ஓகே சேரிங்க்கா வெச்சுறே ஃபிரீயா இருந்தா ஃபோன் பண்ணுங்கக்கா
ஆ கண்டிப்பாடா
ம் சேரிங்க்கா பாய் ம் ம் ம்